ஹலோ ஹலோ என்னப்பன்றீங்க நா சும்மாதாதங்கொ இர்க்கே நீ என்ன ப
சும்மா இப்பதா எல்லா வேலயு முடிஞ்சுது
சேர் சே அப்புடி என்ன வேல பாத்தீங்க
ப்ப பாத்திரல்லா கழுவிவெச்சுட்டு வந்த
அந்த மார் நல்ல வேலயெல்லா பாப்பியா
யோ எல்லாவேலயு செய்வே
எனக் புடிக்காத வேல ஒன்னே ஒன்னுன்னா பாத்துர கழுவுற வேல அது மட்டுந்தா எனக் புடிக்காது ஏர் அதுவும் புடிக்காது எனக் அதுவு புடிக்காது வேல பாக்றதே புடிக்காது முக்கியமா எனக்கு வீடு கூட்டபுடிக்காது
இப்ப வந்து நீங்க சொன்னதுல எல்லாமே எல்லாமே வந்துருச்சு வீடு கூட்றது பாத்திரங்கழுவுறது துணி மடிக்றது பொதுவான வேலல்லா வந்
துணி காயபோட்றது ஓக்கே அது புடிக்கூ அது பேசிட்டே பக்கத்துவீட்டு ஆன்டிகிட்ட பேசிட்டே அஹ தொவைக்க மாட்ட வாஷிங்மிஷின்
ஓகே ஓகே ஓகே ஓகே அது புடிக்காது ஓகே
அ அது புடிக்கு வாஷிங் மிஷின்க்குள்ள போட்றதுக்கு புடிக்கு ஏ அதுவு வேலதான ஆ ஒன்னொன்னா செக் பண்ணி பாக்கெட்ல வந்ட்டு அவரோட பர்ஸ்லா செக் பண்ணுவேன்ல காசல்லா இருக்கு ஆட்டய போட்ருவோன்டே ஐநூறு ரூவாலா இருந்ச்சு தெரியுமா சொல்லவே இல்ல நானு அவரு தொலைச்சுட்டாருன்னு நெனச்சுட்டு வுட் டாரு நா எடுத்து வச்சுகிட்டு சொல்லவே இல்ல இப்பைக் தெரியாது சொல்லிராத
வேற எது வேல இருக்கு வேற எந்த வேலயுமே இல்ல வீட்ல பொதுவா செய்யற எல்லா வேலைலயு உங்களுக்கு புடிக்கல எந்த வேலையு
ஆமா இந்த வேல வந்ட்டு காசு வருது சும்மாவே அதுனால புடிக் கிது துணி காய போட புடிக்கு பத்தத்து வீட்டு ஆன்டிகிட்ட பேசிகிட்டே காய போட்ருவே
அதலா எல்லா வேலையு நா தா செய்வேம்மா காலேல மதியானோ நைட்டுன் பாத்தரோ கழுவுர து துணி மடுச்சு வக்கிறது துணி காய போட்றது
ஏ ஒங்க அக்கா எது செய்ய மாட்டாளா
அவ தொவைப்பா அவ்ளோதா
ஏ மிஷின் இல்லயா
மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு அதுனால நம்மதா கைல எடுத் து போட்டு அலாசணு
அதுக் தொவச்சுட்டே போயிறலா
சில பேர் வந்து இப்டி சிங் சித்தில்லா வந்து அதுலயே போட்டு விட்ருவாங்க
ஆ
அதுலயே ஃபுல்லா அலாசரது அதுலயே போட்டு விட்ருவாங்க
ஆ
ஆனா எங்க வீட்ல தா இப்பயு தண்ணி இருக்கு ஆனா எங்க வீட்ல வந்து ஏன் தெரில அப்டியே தொவச்சு பழகிட்டோ அவ அலாசி வச்சுட்டு போயிருவா நா அதல்லா எடுத்து காய போட்டு அது காஞ்சோனே எல்லா எடுத்து மடுச்சு வச்சுட்டு
அம்மா வொர்க் போறாங்களா
ஆமாமா வேலைக் போயிருவாங்க
ஓகே ஓகே அப்ப நீங்க ரெண்டு பேர் தா வீட்ல இருப்பீங்க
அவளு காலேஜ்ல இருந்து லேட்டா தா வருவா
ஓகே ஓகே
அதுனால இல்லம்மா இனிதா
நைட்டுக்கு என்ன இன்னக்கி
எனக் தெரில இப்ப அங்கதா இருந்தே ஆனா என்னன்னே தெரில பாசங்களறதே எ வேலன்னு அது மட்டு ஃபோக்கஸ்ஸா பண்ணிட்டு வந்துருக்கே அப்பற நீங்க சாப்டிங்களா
ஆ இல்லடா இனிதா கடேல இருக்கே
எப்ப போவீங்க வீட்டுக்கு
நா போறக் டைம் ஆகு லேட்டாயிரு ஆ நா ஒரு டென் தார்ட்டி அந்த டைம் பீரியட்ல தா போவே வீட்டுக்கே
உங்களுக்கு போர் அடிக்கி அது வரைக்கீ
போர் அடிக்கு கஸ்டமர் இருந்தாங்கன்னா போர் அடிக்காது கஷ்டமர் இல்லனா போரடிக்கத்தா செய்யு
கஷ்டமர் இல்லனா போர் அடிக்குந் தானே
ஆ அது இருக்கதா செய்யு அதுக்கென்ன பண்றது
ஒன்னுமே இல்ல போர் அடிக்து லீவு முடியற வரைக்கு என்ன பண்றதுன்னே தெரியமாட்டிக்து
நீ ஏ இன்னிக் கடைக்கு வரவே இல்ல
நானா நா பாத்திருக்கே ஒரே ஒரு தடவ தா பாத்திருக்கே உ கடையவே பாத்துட் அதுவு அன்னைக்கு மண்டே
மண்டே நாங்க லீவுல்ல
அதுதா அப்பதா அப்பாட்ட சொன்னே வந்த அப்டின்னே
ஆ
கட லீவு மண்டே மண்டே கட லீவு அப்டின்னாங்க அப்பதா அப்பதா பாத் தே அப்டின்னே கண்டிப்பா இன்னொரு நாள் வர
வா வா இப்போ வேபஸ் ஆஃபர்போடலானு இருக்கே இன்னைக் தா டிசைட் பண்ணிட்டு ப்ரொமோஷன் கூப்ட்ருக்கே நாளைக்கி வர்ராங்க வேப் பஸ் ஆ நாளைலருந்து வேபஸ்ட்ட பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நம்ம ஹண்டரட் தா ஆல்ரெடி குடுக்குறோ செரி பரவால்ல ஏனா இங்க வேஃப்பில்ஸ் இருக் கு இனி நீ நெறைய பேர்த்துக் தெரியவே இல்ல சோ அதனால செரி குடுக்கலாம் அப்டினு இருக்கே போகுல்ல கேக்குதடா அப்றே கேக்கல ஹலோ ஆ இப்ப கேக்குது
இப்ப அதுதா வீட்ல தண்டமா இருக்கே ராப்பே கேட்டாங்க அம்ச்சுட்டாங்க
வெரி குட் சூப்பர் நைட் என்ன உப்புமா வா
ஸ்வீட்ல நைட் என்ன ஸ்பெஷல்ன்னு
எங்க வீட்ல நைட்டு சேவப்பா
வாழவே விருப்பம் இல்லை இப்ப எனக்கு இப்டி ஒரு இந்த உப்புமாவா சாப்ட்டு
உப்புமானா மட்டு ஆகாது
எனக்கு உப்புமா புடிக்கா மாட்டிது
எனக்கு புடிக்கு எனக்கு உப்புமா ரொம்ப புடிக்கு எனக்கு உப்புமா வந்ட்டு கோதும ரவ உப்புமா இருக்குல்ல
ரவ அது செஞ் சாப்புடுவீங்ளா வெள்ள ரவ
இல்ல எனக்கு கோதும உப்புமா இருக்குல்ல அது புடிக்கு
அ
ஆ வெள்ள உ
புடிக்காதா
ஆ ஆ வெள்ள உப்மா சுத்தமா புடிக்காது கோதும உப்புமா எனக்கு ரொம்ப புடிக்கு நானே செஞ்சு சாப்டுவே தயிர் வெச்சு சாப்டுவே சூப்பரா இருக்கு
உப்மால்லா எ வயித்துக்குள்ளே எறங்காது எனக்கு நான்வெஜ்ஜே சாப் பில்லைனாலே மனசே ஆறாது
வெரி குட்
நீங்களா எப்டி வெஜ்ல வாழ்றீங்கன்னே தெரில ஆமா டெய்லி இத எதிர்பாப்பே
எதிர்பாக்கறே கடைக்குதா
அ கண்டிப்பா ஒரு நால் அஞ்சு தடவ சாப்ட்டுருவ வாரத்துல
எப்டி வாங்கிருவியா இல்ல என்னப்
வீட்லம் ரெண் நாள் செய்றாங்களா
ஆமா
மீதி மூண் நாள் வாங்கிருவோ ஏன்னா என்னால வாழாம என்னால அது இல்லாம எனக்கு சோறே எறங்காது எ வைத்துக்குள்ள
உங்க அப்பால்லா பழகிட்டே இருப்பா
நீங்க மாத்திட்டீங்க கொடுமப்படுத்
மாத்திட்டேலா இல்ல அவுங்க அம்மா செஞ்சா போய் சாப்டுவாரு நா கடையில வாங்கி குடுத்துருவ ஆஹா செய்ய மாட்ட சாப்டவு மாட்ட
சாப்ட்டுருக்கீங்க தான கோவால இருந்தப்பல்லா சாப்ட்டீங்கல்ல
கோவாக்கு நா எப்பொ போனே
கோவால அப்பா வேல செய்யும் போது அங்க இருந்தீங்கல்ல
அங்கல்லா நா போவே இல்லியே
இல்லியா
ஆஹா
கிட்ட சொன்னீங்க நீங்க தா
கோவால இருக்கும்போது நா போல ஆ ப்பா கரூர்ல இருக்கும் போது தா நா போன கரூர்ல இருந்தாருல ஒரு டைம் அப்பதா போனே கோவால இருக்கும் போதல்லா நா போல
ஓ அப்டியா நா கோவால இருக்கும் போது நெனச்ச நா அங்க போயிட்டு நீங்க வந்து நான்வெ ஜ்ஜு சாப்டிங்கன் சொல்லி அப்பா சொன்ன மாரி ஒரு ஞாபகோ எங்கயோ எனக்கு எங்கயோ ஞாபகோ என்னது அ அது மட்டு இருந்ததுனால சிக்கன் மட்டுந்தா இருந்துச்சு அதனால அம்மா சாப்ட்டான் சொல்லி அப்பா சொன்னாரு ஒரு தறவ
ஆஹா ஹேங்கவுட்ஸ் போனோ ஒரு டைம்மு
அப்
அப்போ ஒரு டைம் ஷவர்மா வேணுன் கேட்டேன்னு வெஜ் ஷவர்மாலா அங்க இல்ல அப்றோ சிக்கன் ஷவர்மா தா இருந்ச்சுன்னு சொல்லி அப்பறோ அது வாங்கி குத்தாரு நா கொஞ்ச சாப்ட்டே எனக்கு புடிக்குல ஓகே தா
சரி
அது சாப்ட சாப்ட ஒரு மாரி அத கொண்ணு சாப் புறோன்ற மாரி மைண்ட்ல ஓடிட்ச்சா அதனால அப்டி கீழ போட்டே
அய்யையையைய
அவர் சிக்கன் சாப்ட மாட்டாருல்ல
அப்டியா
தெரியாதா உனக்கு சாப்டுவாரு ரொ ம்ப ரேரா சாப்டுவாரு ஆனா சிக்கன் வந்ட்டு அவர் மருந்து சாப்டும்போ சேத்திக்க கூடாது மருந்து சாப்டும்போது வந்துட்டு அ நாட்டு மருந்து சாப்டுவாருல்ல
ஆமா ஆமா
அப்ப வந்துட்டு சிக்கன் சாப்டக்கூடாது அப்டின்னு
அவர ஃபர்ஸ்ட்டு தடவ நா பாத்தப்பயோ அவரு எங்கூட சிக்கன் தா சாப்பட்டாரு கே எஃப் சி ல
எப்ப மீட் பண்ண
ஃபஸ்ட்டு நாலுவர்சோ முன்னாடி
எனக்கு நீங்க மீட் பன்னதே இப்ப வரைக்கு தெரியாது தெரிமா
ம்
நா கேட்டது இல்ல ஒங்க அப்பா சொன்னது இல்வ
நாலு வருஷ முன்னாடி அவரு உங்ள என்ன சப்ரைஸ்லா பண்ணிருக் ருக்காரு உங்ளுக் தெரியாது
ஒன்னைய சர்ப்ரைஸ் பண்ணாரா அந்த அளவுக் உனக் மண்ட வேல செய்யாதே
ஆமா உண்முயாலுமே நா எவ்ளோ சப் சப்ரைஸ் ஆயி எவ்ளோ சந்தோசமான தெரிமா
ஏ அப்டி என்ன பண்ணாரு
கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு ஒரு வருஷோ என்னமோ ஆச்சு நெனக்கிற அவர பாத்து
ஓகே
அவரு வந்து சாருவோட லேப்டாப் எடுத்துட்டு வா ஓ எஸ் போட்டு தர அப்டின் சொல்லி சொல்லிருந்தாங்க நா எதுமே கண்டுகுல சரி எப்ட்ருந்தாலு என்னையு கூபுட்ல அப்பறோ திடீர்னுே ஃபோன் பண்ணி அங்க வந்திருக்கவங்களுக்கு உன்னதா தெரியு
ஆ
அதுனால போயி வெறும் ஓயஸ் போட்ற வரைக்கு மட்டு வந்துட்டு திரும்ப வந்துரு நீயி அப்டின் சொல்லி சொன்னாரு
ஓகே
சோ ஏ இப்டி பண்றீங்கன் சளிச்ட்டே பொளம்பிட்டே போன
ஆ
போயி பாத்தா யா உள்ள ஏ போறே யருமே இல்ல உள்ள போறே யாருமே இல்ல எங்க அக்கா மட்டு தா ஒக்காண்ட்ருந்தா
ஆ
அக்கா இருந்தா மித்தன் ஆப்போசிட்ல ஒக்காண்ட்ருந்தா நா என்னடா சோ இதுக்கு தா வர சொன்னாரா அப்டின் சொல்லிட்டு திரும்புற
ஆ
பாத்தா நின்னுட்டுருந்தாரு ஒரே ஒரே சந்தோஷமாயிட்ட நானு
அது பிளஸ் ஆயிச்சுமாருக்கு
யா நீங்க வேற ஆனா உண்மையாலுமே சந்தோஷமாதா இருந்த சரி என்னய பாக்கலா ஒருத்தர்ரு வராறேன்
இது வரைக்கு அந்த மூஞ்சி அப்டியேது என்ன சர்ப்ரைஸ் பண்ணதில்லயே
ஏ என்னய பாக்கலா ஒருத்தவங்க இவ்ளோ தூரத்துலேந்து வந்துர்க்காங்ளே அப்டின்
அவருக்கு ஒருத்தர் புடிச்சுதுனா என்ன வேணா செ செய்வாரு புடிக்கலனாலு என்ன வேணாலு செய்வாரு அப்டி பட்ட கேரக்ட்டு
உங்கள நா கேமராலலா பாத்துட்ருப்ப நானு
அ ஆ
உண்மையாலுமே அப்போ அப்போ நா வீடியோ கால்ல நா வீடியோ கால்ல ஒக்காந்து ஒங்ல பாத்துட்ருப்ப நீங்க நீங்க என்ன பண்றீ ங்க என்ன பண்றீகீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இப்ப ஃபோன் அடிச்சாலு திரும்பி பாப்பீங்ளே கேம்ராவ
ஆமா
நாந்தா நாந்தா சொல்லுவ ஃபோன் பன்னுங்க ஃபோன் பன்னுங்க பாக்றங்ளா பாக்
எங்க அப்பா பாவோ தெரிமா எங்க அப்பா பாவோ மண்ட பிச்சு
ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவே அவரு பண்ணுவாரு ம் சேரிமா